வணக்கம் என்ன பண்றீங்க
வணக்கம் அப்பா கடைக்கு போயிருந்தாங்க கரும்பு ஜூஸ் வாங்கிட்டு வந்து குடுத்தாங்கங்க அது குடிச்சிட்டு இருக் கே நீங்க என்ன பண்றீங்க
நா வந்துட்டு மருதாணி கொழப்பிட்டு இருக்கே
ஓ மருதாணி நீங்க எப்டிங்க ரெடி பண்ணுவீங்க
நம்மக்கு வந்து அந்த பவுடர்லா இருக்குல்லையா அந்த மருதாணி பௌட்ரு அப்றொ அதுக்குன்னு தனியா ஆயில் இருக்கு அதெல்லா நம்ம போட்டுட் டு அது அதுக்கேத்த மாதிரி ரெடி பண்ணணு
அப்படியா சேரி சேரி நாங்க வீட்டுல நெறைய வச்சிரு கேங்க மருதாணி வாய்ன்டு வந்து அ னா அண்ணாக்கு இப்ப தா ரீசெண்ட்டா கல்யாண ஆச்சு கோன்லா வாங்கிட்டு வந்து வச்சிருக்கே
ஆர்கானிக்கா வாங்கிருக்கீங்ளா இல்ல வெளில கடையிலா விக்குற கோன் மாதிரியாங்க
கேங்க
ஓ ஓ அதுெல்லா அவ்ளுவா யூஸ் பண்ணாதீங்க கையில ரொம்ப அலர்ஜி மாதிரி எதோ வந்து தோலு அது உறிஞ்சி வரு அது போகும்போதே தோல் அப்டியே உறிஞ்சு நம்மளுக்கு அப்டியே வரு
வீட்ல வந்து மருதாணிச்செடி இருக்குங்க வேணுன்ற நாட்ல பறிச்சு எடுத்து வச்சு பண்ணானும் அது நம்ம வந்து எப்டின்னா
இங்க எங்கயுமே அது கடையாதுங்க
அப்டியா கண்டிப்பா நா ஒரு நாள் எடுத்துட்டு வந்து குடுத்துட்டு போறே உங்களுக் கு
கது ரொம்ப ஆச எனக்கு அந்த மாதிரி கெள வந் அந்த எலய வந்து பிரிச்சு வச்சுக்கணு அப்டின் சொல்லிட்டு ரொம்ப ஆச எனக்கு
நீங்க வந்து பக்கத்துல உங்களுக்கு தெரிஞ்சவுங்க வீட்ல யார் வீட்லயோ ஃபிரண்ட்ஸ் விட்ல யார் வீட் ல இருந்துச்சு அப்டின்னா ஒரே ஒரு கெளய மட்டு ஒடச்சு எடுத்துட்டு வந்து வெய்ங்க நம்ம வீட்ல கண்டிப் பா அது வளருங்க
அப்டிங்ளா
ஆமா எங்க நீங்க பாத்தாலுமே வந்து அந்த செடி ஒரு கெளையோட ஒடச்சி எடுத்துட்டு வந் து நம்ம வீட்ல வெச் வச்சோ அப்டின்னா அது காஞ்சி போகு காஞ்சி போனதுக்கு அப்புறொ அத் தானா வளர ஆரம்பிச்சிருங்க மருதாணிச் செடிலா நீங்க எங்க வெச்சாலுமே அது நல்லா சூப்பரா வளந்துடுங்க தண்ணி அப்பப் ப ஊத்திட்டு இருந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு தடவ தண்ணி ஊத்தனீங்னாவே அது வளந்துருங்க வளர் ர ஆரம்பிச்சதுன்னா எப்பிடி வேணாலும் செம சூப்பரா வளந்துருங்க ஏன்னா மருதாணிச் செடிக்லா இந்த மண்ணு அந்த மண்ணு அப்டி இப்டிலா இல்லங்க எப் எப்புடி வச்சாலு அது அழகா வளந்துருங்க
ச்சா நல்லா வளரு அப்டின் சொல்
அப்டில்லா நா வந்து இல்லங்க இங்க நா சாதாரன மண்லதா வெச்சிருக்கே எங்க வீட்ல இருந்தே வந்துட்டு நறைய பேர் வந்து இங்க பக்கத்ல அவுங்க மூணு வீட்ல எடுத்துட் போய் வெச்சாங்கங்க எங்க வீட் ல விட இப்ப சூப்பரா அவுங்க வீட்ல தாங்க வளருது பூலா நறைய பூக்கு கொட்ட காய்க்கூ அது மாரி நறைய வந்திருக்குங்க ஆனால் நீங்க எந்த மண்ல வேணாலு வெக்லா தப்பே கெடையாது மருதாணி வந்து எங்க வெச்சாலு அழகா வளரு நம்ப பாத்துக்கறது இருக்கு கொஞ்சோ லைட்டா தண்ணி ஊத்தணு அவ்ளோதா அதே மாரி மழ டைமிங்ல நீங்க வெச் சிங்க அப்டின்னா மழ தண்ணி வந்துதுன் வச்சுக்கோங்கள அத வந்து மழை தண்ணி லா வந்து அவுங்க வந்து தாய் மாரி தாய் வந்து நம்ப பால் குடுக்குற மாரி அவுங்களுக்கு அந்த டைமிங்ல நீங்க வச்சுங்க அப்டின்னா நம்ம தண்ணி ஊத்தறனால அந்த மழ தண்ணிலே அழகா வளந்துருங்க
ஓஹோ பட் ஆனா இப்ப இங் நாங்க அவர் இருக்குறது வந்து சொந்த வீடு கெடையாது நம்ம இருக்கிறது வந்து வாடக வீடு தா ப்போ இங்க வந்துட்டு அந்த அந்த பாட் சொல்லுவாங்கல்லையா அ இது இதுல்ல அதுலதா நம்ம வைக் கிற மாதிரி இருக்கு அதுல வச்சா ஒரு ஒரு வாரத்துக்கு மேல அது வந்து வளர மாட்டிங்குது அப்டியே வந்து இதாய்டுதுக்கு
அப்டியே வெய்ங்க கண்டிப்பா வளரு நீங்க செடிக்கு தண்ணி ஊத்துங்க அது கொஞ்சோ காயற மாரிதா காஞ்சு போனாலுமே நீங்க ஃபீல் பண்ணாதிங்க அது கண்டிப்பா வளரு நம்ப பாதுகாக்கறத பொறுத்து தா இருக்கு உங்களால முடியு அது கண்டிப்பா வளருன் நீங்க நம்பிக்க வச்சு வெய்ங்க கண்டிப்பா அது வரு
சேரி சேரி சிஸ் நா இதுக்கப்பறோ எங்யாது பாத்தனா வந்து வாய்ங்க்கிறே அதா இங்க எதுமே கெடைக்க மாட்டிக்கி டே ஆவுல்லயா அதுனால அந்தோட செடி கூட நம்ம எங்கயு வாங்க முடிய மாட்டிக்குது எங்ளுக்கு
அப்படியா அங்க பக்கத்லல்லா கண்டிப்பா எல்லார் வீட்லியுமே ஒரு சில வீட்லெல்லா இருக் கு கிராமத்துலல்லா இருக்கும் பாருங்க எங்க பாத்தீங்க அப்டின்னாலு ஒரே ஒரு கெளைய மட்டு ஒட ச்சிட்டு வந்து வீட்ல வைங்க கண்டிப்பா வந்துரு
ம் ம் ம் ஆனா ஒரு சில ம் ம் எங்க நாங்க எங்க சொந்த ஊர்ல போய்ட்டு நாங்க பாக்லா அங்கெல்லா ம் வீட்ல கண்டிப்பா அந்த ஒரு மரோ இருந்துரு அந்த மாரி இருக்கு பட் இங்க வந்து இந்த சைட்ல அப்டி கெடையாது
ஆமாங்க ஒரு சில எடத்துல அந்த மாரி இருக்கதாங்க செய்து எங்க சைட்ல பாத்தீங்க அப்டின்னா எல்லார் வீட்லயுமே மர்தாணி செடி இரு க்குங்க ஏனா ஒருத்தவ்ங்க வீ ட்ல வச்சோ அப்டின்னா அது எல்லார் வீட்லயு எடுத்துட் போய் அந்தக் கெளைய தா குடுத்து எடுத்துட்டு போய் ஒடச்சு போய் வெச்சாங்க நல்லாவே சூப்பரா வளந்துதுங்க
ஓஹோ விடுங்க அப்ப நீங்க இருக்கீங்க நீங்க என்னிக்காது இந்த பக்கோ வந்தீங்கன்னா குடுங்க
சின்ன பாட்ல அந்த மாரி வெச்சீங்கன்னா வளராது அதுனால என்ன பண்ணுங்க ஒரு டப்பு கூட நீங்க குளி க்கற பாத்ரூம் பக்கெட்ருக்கு பாத்தீங்களா பெருசா இரு குல்ல அது கூட ஒன்னு வாங்கீட் வந்து வெச்சு அதுல மணல் வெச்சு வெய்ங்க கண்டிப்பா வளருங்க நம்ம வந்து நீங்க வீட்டுக்கு போனீங்கனா சொந்த வீடு கட்னாலு வீட்டுக்கு போய்ட்டீங்க அப்டின்னாலுமே கண்டிப்பா எடுத்துட் போலா தப் பே கெடையாது ம் ஏனா வாடக வீடுன்றீங்கல்ல எங்கனா வெச்சேன்னா என்ன சொல்வாங்கன் நமக்குமே தெரியாது அது வந்து நீங்க வந்து பானைல வெச்சீங்க அப்டின்னா கண்டிப்பா வளரு ஒரு ஸ்டேஜ் க அதுக்கப்பறோ வளராது ஏன்னா அது வந்து வேர் வந்து பிரிஞ்சு விரிஞ்சு போணுன் சொல்வாங்கல்ல அத நம்ம சின்னதா அடச்சு வெச்சோ அப்டின்னா பாட்டுக்குள்ளயே அடச்சு வெச்சோன்னா அதுக்கு செரியா வராது நீங்க அதுக்கா பதுலா கொஞ்சம் பெரிய பக்கெட்ல வெச்சு வெச்சீங்க அப்டின்னா மம்மில்லா ஒடஞ்சு போனதெல்லா எடுத்து தூக்கி வேஸ்ட்டா போடுவாங்க பாருங்க அந்த மாரி பக்கெட்லா கூட வெச்சு நீங்க வெய்ங்க நல்லது தா
ஓஹோ ஆனா இப் போ வந்துட்டு நம்ம மருதாணி வந்து இப்ப இது பண்றோ இல்லியா செடி வெக்கிறோ இல்லியா அதுலயே நெறையா பூச்சில்லா வருன் சொல்வாங்கல்ல
அப்டில்லா எதுமே இது வரைக்கு வந்ததில்லங்க
அப்டிங்ளா
அம்மா ரொம்ப வந்து நீட் அண்ட் கிளீனா தா இருக்கு மருதாணி செடி வந்து சாமி தா சொல்வாங்க அதனால நீட் அண்ட் கிளீனா நல்லாதா இருக்கு பூச்சில்லா வரத்துக்கு சான்ஸ் இல்ல ஒரு சில செடிங்லா பூச்சி ஆனா வருன் சொல்வாங்க ஆனா நா இது வரிக்கு பாத்ததில்ல இங்க நாங்க எது பண்ணதில்ல
ஓஹோ விடுங்க அப்ப வெச்சிருவோ
கண்டிப்பா ஏன்னா கையிலலா வச்சோம்னா ஆ ஒரு சிலர் இப்ப எல்லாருக்குமே வந்து மருதாணினா அழகுதா அந்த ஸ்மெல்லு அரோமாலா நல்லா இருக்கும் உடம்புக்கும் நல்லது சொல்லுவாங்க அதனால முடிஞ்ச வரைக்கு வெச்சு பாருங்க
சேரி சேரி சிஸ் கண்டிப்பா வெச்சு பாக்கற நானு
அதே மேரி உங்களுக்கு என்னென்ன பூலா பிடிக்கும்
பூவ்வா
பூ என்னென்ன செடில்லா வளப்பீங்க என்னென்ன புடிக்கும் பூவே பிடிக்காதா எப்டி தலையில வெக்க மாட்டீங்களா
அஹ ஆ பூ வெக்கமாட்ட‌ நானு அவ்ளோவா வைக்கலா மல்லிப்பூ ஆஹ் வைக்கணு ஏதாது கட்டாயம்னா வெக்கணு வீட்டு வீட்டுல கட்டாயப்படுத்தனாங்கன்னா மல்லிப்பூ கூட வந்து ரோஸ் வச்சு பங்களையா அது வெப்ப நீங்க
நானுமே மல்லிப்பூன்னா வெப்ப முல்லப்பூ வைப்பபேங்க கணக்காமூரல்லா அவ்வளவா நமக்கு செட் ஆகாது அதால வெ
அதெல்லா வந்து‌ டூ ஒரு மாரி பட்டி அ பட்டிக்காடு
ஆம்மா அதனால மல்லிப்பூ வெப்ப முல்லப்பூ வெப்ப நெறைய வந்து கோவிலுக்கு வந்து சாமிக்கு வாங்கிட்டு வந்து பூ வெச் வெச்சு அழகு பாப்பங்க நானு எய தலைக்கு வெக்கறதுக்கு பதில நா சாமிக்கு வெச்சு அழகு பாப்ப எனக்கு அதுனா ரொம்ப புடிக்கும் எங்க வீட்டுலல்லா அப்ப வந்து இந்த பக்க வந்து பின்னாடி சைட் லா வந்து நெறைய மரம்லா பூக்கும் ரோஸ் செடியில ரோஸ்லா பூக்குங்க எப்பவுமே சாமிக்கு வச்சு அழகு பாப்ப எய தலைல வெக்கறத விட அதுக்கே எங்க அம்மா கேபாங்க நீ பொண்ணு தான ஆசையா உ தலையில வெக்காம சாமிக்கு எத்துட்டு போய் வெக்கிறியேடி அப்டின்னு கேட்பாங்க எங்க அம் மா இருந்தாலு எனக்கு வந்து சாமிக்கு வெக்கறதுதா பிடிக்கோங்க
ஓ ஹோ அது ஒரு சில பேருக்கு அவுங்களுக்கு விட வேற யாருக்காச்சு வெச்சு பாத்தா பிடிக்கும் சொல்லுவாங்கள அந்த கேட்டகிரில வருவீங்க போல நீங்க அப்போ
நானு தலையில வெச்சுக்கல அப்டின்றதுனால நா ஃபீல் பண்ணமாட்ட கவலையும் பட மாட்ட ஒரு சிலர்லா வந்து ஃபீல் குட்டிடுவாங்க கேப்பாங்க எனக்கு மட்டும் எங்க பூ இல்ல அப்டின்னு சொல்ட்டு கேப்பாங்க ஒரு சிலருக்குலா வந்து பூன்னா ரொம்ப பிடிக்கு ல அவங்கலா கேப்பாங்க ஆனா நா இருந்ததுன்னா வெச்சுப்ப ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி வெச்சு விட்டாங்கன்னா தா நா வெச்சுப்பனே தலையில பூ இல்லனா நா ரொம்ப ரேர் தா வெக்க மாட்டங்க
ம்ம் ம்ம் ம்ம்
எனக்கு இங்க செடி வளர்க்கறதெல்லா ரொம்ப புடிக்கும்ங்க அதனால வந்து அப்பப்ப எதனா ஒரு செடி வெப்ப ஆனா இப்பலா தா வந்து செடி வெச்சா எய கையால வெச்சா அது வளர மாட்டிங்குதுன்ற‌ மாரி ஒரு ஃபீல் இருக்கு ஆனா இருக்குற செடிய வந்து பாதுகாப்ப இல்லங்க மருதாணி சரி நீங்க சொன்ன மாறி பக்கத்தில வந்து வச்ச ஆனா வெயில் டைம்ல வச்ச நா அதனால அது காஞ்சு போச்சு ஆனா நம்ம மைண்ட் செட் என்ன தோணுது அப்டின்னா நா வெச்சதுனால தா அது வளர்லயோ அ அப்டின்ற மாறி தோணுது ம்ம்ம்
இல்லங்க அது அதுக்கு அதுக்கு அவ்வளோதா அது அவ்வளோதா வளர்ச்சு
ஆமா வெயில் டைம்ல வேற வச்சாங்க அதுவு இல்லாத அந்த மே மந்த்த் அந்த மாரில்லா வச்சாங்க கண்டிப்பா எந்த செடியுமே வளராதுதா நா அந்த டைமில்ல வச்சுட்டு செடி வளரல செடி வளரல அப்டின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தங்க அதனால செடினா ரொம்ப வளர்க்க பிடிக்கும் இருக்கும் வீட்டில வந்து துளசி செடி இருக்கும் மருதாணி செடி இருக்கும் அதுக்கப்பற வந்து பப்பாய சேரி இருக்கு மாதுள பழோ இருக்குல்ல அது
ஆமா ஓஹோ அது எப்ப வளரு அது அது
அது தானா வளர்ந்ததுங்க இப்ப நம்ம சாப்ட்டுட்டு வந்து அந்த கொட்டல்லா நம்ம தூக்கி போட்றோ ல தூக்கி போற டைமிங்ல வந்து அ ப்ப வந்து அந்த மோட்டர் வந்து மேலந்து கீழ கரெக்டா தண்ணி ஊத்து அந்த கொட்டல்லா அப்டியே இரு ந்ததுனால அது அப்டியே செடியாவே வளர்ந்துருச்சுங்க இப்ப வந்து ஒரு பத்து பூக்க ம் படம் மாரி வந்து வந்திருக்கு ரொம்ப பெருசா வளராது கொட்ட வந்து பெருசா படம்பாகாது ஆனா துவர்ப்பாரு க்குங்க அது சாப்ட்டா நம்ம வய்த்துல இருக்க புண்ணுல்லா வந்து ஆறுன் சொல்வாங்க அதனால ஆ வாரத்துக்கு ஒரு தடவ இல்ல மாசத்துக்கு ஒரு தடவ அந்த பழோ வந்து கொஞ்சோ பெருசாச்சு அப்டின்னா நாங்க ஜூஸ் போட்டு குட் ச்சுருவோங்க
ஓஹோ இது மாதுள பழோ ஜூஸு
ஆமா மாதுள பழோ சின் சின்னதா தா இருக்கு ரொம்ப சின்னதா தா இருக்கு ஆனாலுமே நம்ம வீ ட்ல பழுத்தது நம்ம வந்து இயற்கையா வந்ததுல்ல அதனால அது ஒடம்புக்கு நல்லது அப்டின் சொல்லிட்டு குடிச்சிடுவோ
ஓஹோ அது குட்டியாருக்கம்போதே நீங்க அத கட் பண்ணி குடிச்சு சாப்ட்ருவீங்களா
ஒரு சைஸ் வரி க்கு தா அது வளரு அதுக்கு மேல அது வளராது அந்த சைஸ் வரைக்கு வந்துச்சு அப்டின்னா அத பறிச்சு உரிச்சு வச்சுட்டு ஜூஸ் போட்டு குடிச்சுருவோங்க ப்ப கொஞ்சோ துவர்ப்பாதா இருக்கு நம்ம மாதுளபழோ டேஸ்ட் எதுவு வராது ஆனா நல்லாருக்கு ஒடம்புக்கு நல்லது நம்ம குடிக்கிறது
ஓஹோ இல்ல பட் ஆனா சில பேர் வீட்லலா வந்துட்டு மாதுள பழோ நெறியா பழோ வெப்பாங்க இரு க்கு இல்லயா அதெல்லா ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ஜூஸ் போட்டு குடிப்பாங்க சொல்லிருக்காங்க எ ஃப்ரெண்ட்ஸ்ஸுங்க எ ஃப்ரெண்ட்ஸ் சைட்லா சொல்லிருக்காங்க இந்த மாதிரி எங்க வீட்ல இந்த பழோருக்கு அந்த பழோருக்கு அப்டினுவாங்க
ஆமா ஒரு சிலர் வீட்லல்லா வந்து சப்போட்டா செடியுமே இருக்கு அதுமே சப்போட் டாலா வந்ததுன்னா அப்டியே கொடி கொடியா வளருங்க ஒடு இது எலைலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப அஞ்சு கொட்ட அஞ்சு பழோம் ஆறு பழோம் கிட்ட பழுத்து அப்டியே தொங்குங்க நம்ம எடுத்து சாப்பறதுக்கு சூப்பராருக்கு
ஓ ஹோ
அதே மாரி கொய்யாக்கா கொய்யாக்கா கூட வந்து ச்சுன்னா அப்டியே நறைய வருங்க அப்டியே பறிச்சு ஃப்ரெஷ்ஷா சாப்டுவாங்க எங்க அக்கா வீட்ல இருக்கு இங்க பக்கத்துல போனேன்னா மேல ஏறுவே எனக்கு வேணுன்ற கொய்யாக்காவ பறிப்பே பறிச்சு நா ப்பயே சாப்ட்டு வருவ அந்தளவுக்கு நல்லாருக்குங்க கொய்யா அதுவுல்லாத எந்த கொய்யாகாவ்மே எனக்கு தெரிஞ்சு கொ டேஸ்டாருக்குமான் தெரியாது அவுங்க வீட்டு கொய்யாக்கா அவ்ளோ டேஸ்ட்டாருக்குங்க சின்னதா தா பழுக்கு பெருசா வராது சின்னதா தா இருக்கு ரெட்டிஷ்ஷாருக்கு ஓபன் பண்ணாவே செம்ம ஸ்வீட்டாரு க்குங்க சாப்ட்டுட்டே இருக்கலா போல இருக்கு
ஓஹோ சேரி சேரிங்க ஓகே ஒங்க உங்கிட்ட பேசுனதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம இன்னொரு கால்ல பாக்கலாம்
கண்டிப்பாங்க நன்றி
நன்றி நா பண்ணே